என்ன பண்
வணக்கம் தோழி ஆ ஒரே வெயிலா இருக் கு இந்த வெயில்ல என்ன பண்றதுன்னே தெரில வெயில் தாக்கோ
வெயிலு வெயிலு பாத்தீங்கன்னா இங் இங்கயு வெயிலு பாத்தீங்கன்னா இங் இங்கவு ரொம்ப இப்ப வெயிலு அப்டின்னாவே ஆ இப்ப மழை காலங்கள்ல கூட பாத்துரலாம் இருக்கு ஆனா வெயில் வந்து அவ்ளோ அதிகமா இருக்கு இப்ப வெயில் காலங்கள் அதிகமானதுனால இப்ப நம்ம ஒடம்ப நம்ம குளிர்ச்சியா வச்சிக்கணு அதுக்கு என்ன பண்ணணு அப்டின்றத தா நம்ம பாக்கணு
ஆமா சரியா சொன்னிய உடல குளிர வச்சிக்கிறதுங்கது ஆ நிச் நிச்சயமா சரா உடல குளிர்ச்சியா வெச்சுக்கணுங்கிறது சரிதா அதையு தாண்டியுமே நம்ம வெயில் காலங்கள்ல வந்து நம்ம சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள நம்ம மேற்கொள்ளணு அப்பதா நம்மள பாதுகாத்துக்க முடியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை க்கில்ல முக்கியமான ஒன்னா நா என்ன நினைக்கிறேன்னா நம்ம அத்தியாவசிய தேவை இல்லாம சாதாரண நேரங்கள்ல அதாவது காலை பதினோரு மணி முதல் த மாலை அஞ்சு வரை மணி வரையிலான இடைப்பட்ட நேரத்துல தேவையில்லாம வெய்யில்ல வெளில போறதயே நம்ம தவிர்த்திடறதா முதல் கட்ட நடவடிக்கையான்னு நினைக்கிற இது சரி தான
கண்டிப்பா இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஆஹ் இப்போ நூறுக்கு நூத்துக்கு நூறு உண்மதா அது அதாவது ஏ நம்ப தேவை இல்லாம நம்ம வந்து அலையறது அப்படிங்கறது நம்ம த தவிர்த்துக்கணும் அ இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வெய்யில அலைஞ்சுதா வேல பாக்கணு அப்படின்ற ஒரு சூழ்நில ஒரு கட் ட்டாயமான ஒரு நிலைமையில இருப்பாங்க சோ அவுங்களுக்கு அப்டின்னு பாத்தீங்கன்னா அவுங்க என்ன பண்ணலாம் அப்டின்னு நம்ம இந்த வெய்யில் காலங்கள்ள ஒடம்ப குளிர்ச்சியா வெச்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது அவுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எனக்கு சில ஆஹ் ஒரு ஐடியா இருக்கு அது உங்க கூட பகிர்ந்துக்கலாமா
நிச்சயமா சொல்லுங்க
ஆ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ வெய்யில் காலங்கள்ல போகும்பொழுது அதிகமாக தண்ணி சாப்பிடணும் இப்ப நார்மலா தண்ணி நெறயா சாப்பிடணும் அப்புறம் நீர் ஆ மோர் மோர் கலந்து நீர் மோர் அது நெறயா சாப்பிடணும் ஆ அதெல்லாம அப்படின்னு பாத்தீங்க உம் தர்பூசணி பழ வகைகள் பழ வகைகள் இந்த வெய்யில் காலங்கள்ல அதிகமா நம்ம ஒடம்புக்கு சேத்துக்கணு நா சொல்றது சரிதான
நிச்சயமா சரியா சொன்னீங்க தண்ணீர் அதிக அளவு குடிக்கணுங்கிறது தர்பூசணி ஏன்னா இது வந்து கோடைக்காலத்தல நமக்காகவே பிரத்யோகமா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கு கோடைவெயிலுக்கு ஒரு பயனுள்ள விஷயம்னா தர்பூசணி கோடை காலோ வந்தாலே தர்பூசணியும் அங்கேங்கே சாலையோரங்கள்ல இரு விற்பனை செய்யப்படுறதையும் பாக்குறோ தர்பூணி சாப்பலா கால நே ரத்தில இள நீர் குடி க்கிறது மோரு எலுமிச்சை பழ சாறு சாத்துக்குடி ஆர ஞ்சு பழங்க பெரும்பாலும் பாட்டில்ல அடைக்கப்பட்ட ஜூஸ்ல்லா விக்குதுல்ல கோடை வெய்யிலுக்கு மக்கள் யோசிக்காம சில இடங்கள என்ன பண்ணிறாங்கனா அடிக்கிற வெய்யிலுக்கு ஜில்லுனு இருக்கனுனு பாட்டில்ல அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள குடிச் சறாங்க அது ரொம்பவே தவறு நம்ம பெரும்பாலு இந்த இயற்கையான கிடைக்கிற பழச்சாறுகள வந்து குடிக்கிறதுதா நமக்கு ஒடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொன்னது ரொம்ப முக்கியம்தா அது மட்டுமில்லாம நீங்க சொன்னும்போது தண்ணீர் குடிக்கணுங்கறதுல ஒரு முக்கியமான விஷ்யோ என்னன்னா எனக்கு தாக எடுத்ததா நா தண்ணீர் குடிப்ப இல்ல எனக்கு பசிச்சு சாப்பிடும்போது மட்டுந்தா தண்ணீர் குடிப்ப அப்படின்னு இல்லாம வெய்யில் கால ள்ல அவ்வப்போது நம்ம தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கனு அது வந்து ரொம்ப ஒரு முக் கியமான விஷயந்தான
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி நம்ம கண்டிப்பா நம்ம ஒடம்புக்கு எடுத்தே ஆகணு இது நார்மல் காலங்கள்லயே பார்த்தீங்க இப்ப குளிர்காலங்களே பாத்தீங்கன்னாலா நமக்கு தண்ணிர் தாகம் அதிக ஏற் நமக்கு ஏற்படாது அப்படியுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் இருந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி வரைக்கு சாப்பிடணு அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள் அதே மாதிரி பாத்தீங்க இப்போ இந்த வெய்யில் காலங்கள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தண்ணி தண்ணி தாகம் அடிக்குது அடிக்கல அது நமக்கு அது இல்ல ஆனா நம்ம ஒடம்புக்கு நீர்சத்து கண்டிப்பா நமக்கு தேவைப்படணு சோ நம்ம ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியாவது நம்ம சாப்பிடணு இப்ப பாத்தீங்க நமக்கு தண்ணியா குடிக்க பிடிக்கல அப்படிங்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் ஜூஸ் வகைகள் அதாவது பாட்டில குளிர்பானங்கள் அத எதுவும் சாப்பிடாம எலுமிச்சை சாறு அல்லது ஆரஞ்சு சாத்துக்குடி அந்த மாதிரி இப்போ வெய்யில் காலங்கள்ல பழங்கள் அதுல நம்ம ஜூஸா நம்ம வாங்கி சாப்பிடறது கூட ரொம்ப நல்லது ஆஹ் முழுமையா இயற்கையான முறையில் வாங்கி சாப்பிடறது மிக நல்லதா இருக்கு உடலுக்கு இரண்டாவது இப்ப பாத்தீங்கன்னா இளநீர் இளநீர வந்து நாம ஆங்காங்கே இளநீர் கடை கிடைக்காத இடங்களே கிடைக்காது கண்டிப்பா இளநீர் நம்ப ஒடம்புக்கு எவ்ளோ சேர்த்துக்கணு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செயல் இப்ப எந்த அளவுக்கு நம்ம தர்பூசணி வகைகள் சேர்த்துக்கிறோ அப்படின்றத விட இளநீர் அதுதா நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம உடலுக்கு அதிக குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு நா நினைக்கிற
சரியா சொன்னீங்க இந்த பண நுங்குன்னு கேள்விப்பட்டிருக்கீலா பண மரத்துல கிடைக்கிற பண நுங்கு அதுவே கோடை காலத்திலே பிரத்யேகமா விளயக்கூடிய ஒண்ணு அத சாப்பிட்டம்னாலு உங்க உடம்புக்கு இந்த வெய்யிலுக்கு ஏற்றதா இருக்கு நம்ப பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இந்த பண நுங்குல இருந்து வரும்ல்ல தண்ணி அத கூட வந்து கொழந்தைங்களுக்கு லாம் வியர்குரு வந்திருந்துனா ஒடம்புல தடவி விடுவாங்க ஏனா வெய்யிலின் தாக்கத்தால ஏற்படும் வியற்குறுக்கு கூட அந்த பணநுங்கு தடவி விடும் விடும்போது அந்த வேர்குறு எல்லா போயிடு இதில ஒரு நம்பிக்கையுமே கிராமப்புறகள்ல இருக்கு இதெல்லா எத குறிக்குதுன்னா அது வெய்யில இருந்து நம்மள தற்காத்துக்க உதவுங்கறதுதா சொல்லுது எனவே நம்ப அதுமே கிடைக்கும்போது அவ்வப்போது வாங்கி சாப்பிடலா
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா பணநொங்கு அத எடுத்துக்கிட்டோ அப்படின்னாக்கா அது இயற்கையாவே பணமரத்துல நமக்கு இப்ப தர்பூசணி எப்படி நமக்கு குளிர்ச்சியானதோ இளநீர் எப்படி குளிர்ச்சியானதோ அதை விட பன்மடங்கு குளிர்ச்சியானது பணநொங்கு பணநொங்கு வந்து நம்ம கண்டிப்பா இப்ப நாம எடுத்துக்கணு அதோட தண்ணீரையே நம்ம வே வீணடிக்காம அது நீங்க சொல்ற மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இல்ல வேர்குரு காலங்கள்ல நம்ம அத பயன்படுத்துவாங்க அத நானும் பாத்துருக்க சோ நம்ம பண நொங்க அதிகமா நம்ம எடுத்துக்கிறது நம்ம ஒடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியே நமக்கு கொடுக்கு ரெண்டாவது வெய்யில அழையும் பொழுது தலையில நம்ம எதோ ஆஹ் ஹெல்மெட்டோ அல்லது அந்த கேப்பு வகைகளோ நம்ம தலையில அணிஞ்சுக்கிறது ஆஹ் வெய்யிலுக்கு உகந்த அந்த சட்டைகள்ல புடவைகள் அது மாதிரி அணிஞ்சுக்கிறது அது இன்னு நம்ம வெய்யில் தாக்கத்தை குறை க்கிறதுக்கு கொஞ்சோ உதவியா இருக்கு அப்படின்னு நினைக்கிற
சரியா சொன்னீங்க வெய்யில்ல செல்லம்போது அதாவது நம்ம தவிர்க்க முடியாத சூழல்லதா வெளில போறோனு சொல்லிருக்கோ அப்படி இருக்கும் போது ஒரு வெய்யிலின் தக்கத்துல இருந்து தற்காத்துக்கொள்ள ஒரு குடையை எடுத்துட்டு போயிடறலா பெரும்பாலு குழந்தைங்களோ முதியோர்களயோ நம்ம கூட அழைச்சிட்டு போம்போது ஒரு வெய்யில இருந்து கொஞ்சமான ஒரு பாதுகாப்பு கிடைக்குல்ல அதனால கொடை எடுத்துட்டு போலா பருத்தியால் ஆன கா உடைகளதா அணிஞ்சுக்கணு மெல்லிதா நல்ல காற்றுத்திட்டத்துக்கு ஏற்றதான உடைகளை அணிஞ்சு ங்கிறதுங்கிறது ரொம் ரொம்பவே அத்தியாவியம் திரும்பி ரொம்ப இறுக்கமான காற்று புகாத ஆடைகளை அணிவிச்சோம்னா நம்மதா அவதிக்குள்ள ஆகணு அதனால பருத்தியாலான மென்மையான ஆடைகளை அணிச்சுக்கலா அது மட்டு இல்லாம இன்னொரு விஷயமு நா உங்ககிட்ட சொல்லணு நம்ம வந்து வெயில் காலத்துல நம்ம என்னெல்லா எடுத்துக்கலான்னு பேசனு அதே நேரத்துல எதெல்லா நம்ம தவிர்க்கணுங்கறதையுப் பத்தி நம்ப தெரிஞ்சுக்கணுல வெயில் நேரத்துல அதிக படியான காப்பி டீ லா குடிக்கிறது நல்லது கடையாது அது வந்து நம்ப உடம்புல வந்து கொஞ்சோ நீர்ச்சத்த கொறைச்சிடு அதனால அதிக அடிக்கிற வெயில்ல வந்துட்டு ரொம்ப அதிகமா டீ காப்பி எல்லா குடிக்காம கொஞ்சோ தவிர்த்துக்கலா இப்ப அதே மாதிரி காரோ அதிகமான உணவு இருக்குல்ல ரொம்ப காரமா சாப்ட்டோம்னா உங்களுக்கே தெரியுல்ல வேர்க்கு சாதாரணமாவே காரம் அதிகமா சாப்புடும் போது வேர்க்கிறது மூக்குலயிருந்து தண்ணி வரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லா இருக்கும அதனால அதிக காரம் மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுங்கள வந்து நம்ம கொஞ்சோ குறைச்சுக்கிட்டா நம்ம உடல் சூடு வந்து கம்மியாகுன்னு சொல்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது இப்ப பாத்தீங்ன்னா முழுமையா ஒரு உண்மையான செயல் இப்ப வெயில் காலத்துல பாத்தீங்ன்னா நம்ம காரத்ல காரமா உள்ள அத கொஞ்ச கம்மி பண்ணிக்கணு அது உண்மையான செயல் இப்ப அதையுமே நா செயல்படுத்தணு அப்டின் நெனைக்கிறே ரெண்டாவது பாத் பாத்தீங்க அப்டின்னா அப்புறோ இரவு நேரங்கள்ல சாதோ வெச்சு அத தண்ணி ஊத்தி மறுநாள் காலையில சாப்பர்றது மிக குளிர்ச்சியான சாப்பாடு அப்டின்னு சொல்றாங்க அது இந்த வெயில் காலங்கல ரொம்ப ரொம்ப நல்லதுக்கு உடலுக்கு நமக்கு ரொம்ப நல்லது அப்டின்னு கூட நம்ம சொல்லலா சோ பழைய சாதம் நம்ம விரு எடுத்துக்கறதுனால நம்மளோட வெயில் தாக்கம் ரொம்ப அளவுல நமக்கு கொறையும் அப்புடின்னு நா நெனைக்கிறே இத பழைய சாதத்தை பத்தி சாப்புடுன்னு வெயிலுக்கு நல்லது அப்படின்றத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நீங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க பழைய சாதம் அந்த வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்து சாப்புடும் போது நம்ம கோடை காலத்துல ரொம்பவே ஒரு குளிர்ச்சியா இருக்கு நம்ம நல்ல உணவும் கூட ஒரு ஆரோக்கிய அதிகமான காரம் இல்லாத உடம்புக்கு சத்தான ஒரு உணவு கூட நிச்சயமா நானமே அத எடுத்துக்கிறே நீங்க சொன்னத நா கடைபிடிக்கிறே அதே மாதிரி இந்த வெ வெள்யே போம்போது ஆடைன்னு சொ சொன்னமுல்ல அப்ப பெவான்னு நம்ப கேள்விபட்ருப்பிங்க நீங்க வெள்ளை நிறம் வந்து வெப்பத்தை பத்து பிரதிபக்கு அதனால வந்து கருப்பு நிற ஆகலை தவிர்த்து வெள்ளை இறோ ஆடைகள் இல்ல வெள்ளை கலந்து அது மாதிரி லேசான‌ நிர் நிற ஆடைக நீங்க அனுச்சிங்னா வெப்பத்த வந்து பிரதிபலிச்சிடு அது அந்த மாதிரி ஆடைகளையு வந்து நீங்க பயன்படுத்துங்க அப்புறோ இன்னொரு முக்கியமான விஷயோ என்னன்னா நீங்க அது தாண்டி எல்லா சூழலும் நம்ம வெயிலுக்கு போகும் போது நமக்கு தலை சுற்றல் இல்லைன்னா ரொம்ப சோர்வு ஏற்பதுன்னு வெச்சுங்களே அது நம்மளோட பயணத் தை இன்னு தொடராம ஒடனே ஒரு நிழலான எடத்த தேடி நீங்க ஒடனே அமர்ந்து சிறதளவு தண்ணீர் குடிச்சு உங்கள ஆசுவாச படுத்திக்கோங்க சரிங்களா
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா மிகவும் ரொம்ப அருமையான செயல் சொல்லியிருக்கீங்க அப்ப வெயில்ல போகும் பொழுது எல்லாருக்கும் இயல்பா ஏற்படக்கூடியது வெயில் தாகம் அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு நம்பள நமக்கே தெரியாம நடக்கக்கூடிய உடல் சர்வு மயக்கம் இதெல்லாம் வரக்கூடியது சோ அந்த நேரத்துல நம்ம மீண்டும் நம்ம பயணத்தை தொடராம எங்கேயாவது நிழல் எங்க இருக்கு அப்டின்னு பார்த்து கொஞ்சோ அமர்ந்து தண்ணி சாப்ட்டு நம்மளை கொஞ்சோ தெளிவுபடுத்திக்கிட்டு மீண்டு நம்ம வேலையை செயல்படுத்தனா மிகவும் உயிருக்கு ரொம்ப எந்த சேதமும் இல்லாம நல்லபடியா இருக்க முடியு அப்டின்றதுக் ஒரு அருமையான செயல் சொல்லியிருக்கீங்க இப்ப வெயில் காலங்கள்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம அதிகோ நம்ம நாரம் மத்த நாட்கள்லக்கே நம்ம வாரம் வாரம் எண்ணெய்யச்சு குளிக்கிறது அந்த மாதிரியேல்லா இருக்கு சோ அந்த வெயில் காலங்கள்ல அப்டின்னா நம்ம அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு முறையாவது உடல் வ் சூட்டை தணிப்பதற்கு உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை எண்ணெய் குளியல் பயன்படுத்துது நல்லது அப்டின்னு நா நெனைக்கிறே
நிச்சயமா நீங்க சொன்னதையுமே நா கடைபிடிக்கிறே எண்ணெய் குளிகள் அஹ் அப்புடி இல்லாத பட்சத்திலியு உடல் வெப்பத்தை நிற்கிறதுக்கு தலை முழுகிறது இந்த மாதிரி ஏனா தலையில தண்ணீர் ஊற் நம்ம குளிக்கும் போது நம்ம உடல் சூடு தனியும் தான அத நா கடைபிடிக்கிறே அதே மாதிரி பழங்களப் பத்தி பேசணு காய்கறிகளுங்கும் போது ந வெள்ளரிக்காய் அத நம்ம விட்டுட்டோந்தான கோடை காலத்துல வெள்ளரி காய் வந்து நமக்கு எல்லா இடங்கள்லயுமே கடைக்கு எளிமையா கெடைக்கக் கூடிய நல்ல சத்தான நீர் சத்துள்ள ஒரு காய் கூட வெள்ளரி காய் அதே போல வெள்ளரி பழமும் கெடைக்கு அதெல்லாமும் நம்ம வாங்கி சாப்படலா காய்கறி வடைகள்ல பாத் பாத்தீங்கன்னா இந்த புடலங்காய் பீர்கங்காய் பூசணிக்காய் சுரைக்காய் இதெல்லா அதிக நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் தான அதையுமே நம்ம சமைச்சு சாடலான்னு நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா அப்ப பாத்தீங்க அப்படின்னா வெயில் காலம் அப்படின்னு வெயில் காலத்துக்கு ம் அ வரக்கூடிய பழங்கள பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் இளநீர் தர்பூசணி பழம் ஆஹம் பன நுங்கு இதெல்லாம் இந்த வெயில் காலத்துல கடைக் க்கடிய மிக அருமையான பொருட்கள் ஆனால் மக்கள் அதை தெளிவாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோ அப்படின்னாக்கா இந்த வெயிலருந்து நம்மளை நம்ம பாதுகாக்கறதுக்கு மிகவும் சிறந்த செயல்பாடு மற்றும் நீங்க சொன்ன மாதிரி எந்த பருத்தியால் ஆன ஆடைகளை நம்ம பயன்படுத்துறோ அப்படிங்கும் பொழுது நமக்கு இந்த வெயில் தாக்கம் அதிகமா நம்மள பாதிக்காது எதுவு சோ வெயில்ல வந்து நம்மள நாமதா பாதுகாத்துக்கணு அப்படின்னு நா நெனைக்கிறே சொன்ன செயல் அனைத்து மிக சிறப்பான செயல்
உங்களோட சரியான கருத்துக்கள பகிர் கொண்டதுல என்கு மகிழ்ச்சியாருந்தது